ஆ கேக்குதுங்மா சிஸ்
ஆ கேக்குதுப்பா எப்டிருக்கீங்க ரொம்ப நாளாச்சு பேசி
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்குறீங்க
நானு ரொம்ப நல்லாருக் க்க என்னன்னா ஒர் சின்ன ஒரு வி ஷ்யொனா ஆ பஸ்ட்டுல்லா வந்து விவ சாயம் பண்றதுக்கு நெறைய எடங்க இருந்துச்சா இப்ப திடீர்னு அத பத் தி ஒரு யோசன வந்து ச்சு சேரி நம்புளுக்கு வந்து நம்ப வந்து நகர்ப்புறத்துலருக்கோ அ இங்க விவசாயம் பண்றளவுக்கு எதுவுமே இல்லியே அட்லீஸ் மாடி தோட்டம்மாது வைக்லா அப்டின்ற மாரி ஃபீலிங் வந்துச்சு ஏனா இருக்குற சூழ்நெலைய பாத்தா அவுங்கவுங்க உணவு பொருட்கள அவுங்கவுங்களே தயாரிச்சிக்கிணு அப்டின்ற மாதுரியன ஒரு காலகட்டத்துல இருக்கோமோ அப்டின்ற மாரி தோணுதுப்பா
ஆமா ஆமா ஜீஸ் இப்ப எல்லாம் மாறிர்ச்சு ஃபஸ்ட்டுல்லா வந்து இந்த மாட்டுத்தி மாட்டோட அந்த எருவு தழ ம இதெல்லாம் போட்டுதா வந்து விவசாயம் பண்ணுவாங்க ஆனா அதெல்லா பண்ணதுனால நமக்கு வந்து எந்த ஒரு தீங்குதலு இல்ல அதுலந்து விளையிற பயிரு எடுத்து நம்ம அரிசி ஆ அரிசி உற்பத்தி இந்த கத்திரிக்கா இந்த வெஜிடபிள்ஸ்லா எடுத்து சாப்பறப்ப நமக்கு வந்து எந்த ஒரும் ஆ சைடெஃபெக்ட்டுமே இல்ல ஆ எதுவுமே ஆவாது ஏன்னா இப்பொ அப்டி கிடயாது எல்லாத்துக்கு அசாயன பொருட்கள் அதாவதுந்த தீனி மருந்து அதெல்லா நெறைய அந்த கெமிக்கல்ஸ்ல்லா கலக்கறதுனால அ அந்தெ விவசாயொ வந்து சீக்கிரமா வளர்ணு அ எ ஈஸியா வேல முடியணுன்ற துக்காக இதெல்லா யூஸ் பண்ணி வெளைய வைக்கிறாங்க சீக்ரமா வெளையணுன்னு ஆனா அதெல்லா நம்ப அந்த அதுலந்து வெளையறதுன சாப்புறதுனால நமக்கு வந்து சைடெஃபெக்ட்ல்லா வருது நறைய தீங்குருக்கு ஆனா அது வந்து யாருக்குமே தெரிய மாட்டெது அது ஈஸியான வேலன்நென கான வயசா வயசாவதா தெரியு நா அதோட எஃபெக்ட் என்னா நமக்குன்னு
அதுனம்மொ கரெக்ட்டு தா அதனால்தா எனக்கு ஒரே யோசனையா இருக்கு இப்ப இருக்குற காலத்துல வந்து அ இயற்கை விவசாயம் பண்ணி மக்கள் தொகைக்கு வந்து அவ்ளோவூ நம்ளால அ குடுக்க முடியுமான் பாத்தா அந்த மாதுரி பண்றதுக் வாய்ப்பே இல்ல சோ அதனால சின்ன சின்ன விஷ்யங்கள் ஒரு ப ச்ச மெளகாயோ இல்ல புதினாவோ ஆ இந்த வெந்தயக்கீர இந்த மாரி சின்ன சின்ன ஐட்டங்கள்லா வந்து நம்ப வீட் டு மொட்ட மாடிலே கத்திரிக் த வெண்டக்கா இந்த மாதுரியான இது போட்லாமா அப்டின்ற ஒரு ஐடியா இருக்கு நான்னா அதுக்கு செலவாவுமா இல்ல கவுர்மெண்ட்டு ஸ்கீம்ல எதாவுது போயி டு அந்த மாடி தோட்டம் அமைக்கிறத பத்தி எதாவுது விசாரிக்லாமா நா செரி உங்குளுக்கதுல எதாது அனுபவொருக் கா இல்ல அந்த மாரி போட்டிருக்கீங்களா அத பத்தி கேட்கலாமே அப்டின்னு து ஒரு ஒருத்தருக்கா போன் பண்ணி கேக்குறன்
நான் கிராமம் தான் சிஸ்டர் ஆஹ் ஆஹ் கிராமம் தான் அங்க எல்லாமே எங்க ஊர்ல விவசாயம் தான் எல்லாமே நெல்லு கத்திரிக்கா வெண்டக்கா மரவள்ளி பச்சை மொளகா இதுதான் போடுவாங்க நாங்க வந்து சும்மா தோட்டத்துல போடுவோம் தோட்டத்துலன்னா சும் சும்மா ஒரு நாலு செடி ஆனா கொல்லில பார்த்தோம்ன்னா நறயா செடி இருக்கும் கால் ஏக்கர் அர ஏக்கருன்னு பயிர் வப்போம்
ஓ
அதெல்லாம் வந்து வெளி சே ஆவும் அதெல்லாம் ஃபுல்லா செக்கிக்காது
அப்பனா பரவாயில்ல உங்களுக்கு அந்த பத்தி கவலைகள் இல்ல என்ன முடிஞ்ச அளவுக்கு நீங்க இயற்கையா வே ம மத்தவங்களுக்கு எப்டி கொடுக்கற விளச்சலுக்கு முக்கியத்துவ குடுத்தாலு உங்கள வர்லமாது கொஞ்ச நல்ல உணவுகள சாப் ப்புறதுக்கு ஒரு வழி இருக்கு ஆ அந்த மாதிரி எதாது உங்களுக்கு கெட ச்ச எதாது ச ஈஸியா வளர்ற மாரி எதாவது செடிகள் கூட எனக்கு குடுக்குறதுக்கு முடியுமா உங்களால
ஆஹ் முடியு சிசி இப்பொ வந்து உங்க வீட்ல இருக்க காஞ்ச மொளகலா இருக்குல்ல காஞ்ச மொளகா இருக் க்கு கண்டிப்பா அதுல வெத இருக்கு அந்த வெதய எடுத்து வெயில காய வச்சு அஹ் மண்ணுல தூவி உட்டு தண்ணி டெய்லியு கால கால்ல தெளிச்சு உடுங்க மண்ல போட்டு ஒரு எப்டி சொல்றது ஒரு இந்த வீணா போன அந்த கொடலா இருக்குல்ல அது மேல அந்த இத மட்டு எடுத்துட்டு அஹ் மேல இருக்க அந்த வாய மட்டு எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதுல மண்ணு கொட்டி அஹ் சும்மா அந்த வெதய மட்டு தூவி உட்டு ஆஹ் டெய்லி கால கால தண்ணி தெளிச்சு உடுங்க அது ஒரு வாரத்திலே அந்த வெத வந்து மொளஞ்சு செடியா வரு அந்த செடிய எடுத்து ஒரு அந்த மேரி நெறயா அந்த செப்பு கொடத்துல்ல வேஸ்ட் ஆன அந்த பான இதுல்லா மண்ணு கொட்டி வீட்டு பக்கத்துல இருக்குல மண்ணு அதுலயே போட் ட்டு அந்த வெ அந்த செடிய எடுத்து தனித்தனியா நட்டு விடுங்க அப்புற என்ன பண்றீங்கனா டெய்லியு தண்ணி ஊத்துங்க அதுக்கு நீங்க வீட்ல யூஸ் பண்றீங்கல்ல முட்ட தோலு வெங்காயத்தோலு பூண்டு தோலு கழுவிய காய்கறி இந்த இந்த பழத்தோட தோலுலா போடுங்க அதுக்கு அதெல்லா வந்து செடி நல்லா வளரு நீங்க வந்து ஆ ர்கானிக்காவே வீட்ல இருந்து ஆஹ் ரெடி பண்ணலா
ஓ பர புரிது புரிது ப ஏன்னா நம் போஸ்
ஹலோ அலோ சிஸ்டர் அலோ உங்க வாய்ஸ் எனக்கு கேக்கல சிஸ் அலோ அலோ
டு தொடர்ந்து கேக்குதா ஆஹ் தொடர்ந்து வரா மாதிரி நம் பலால்ல பண்ண முடியாது அதனால வந்து ஒரு ச் சில நேரங்கள்ல வந்து மத்தபடி வேற எதாவது செய்யலா இப்போ நறயா பேர் பாத்துருக்க இந்த புஷ்ப அன்னம் புஷ்பவனம் கு ப்புசாமி அப்புற வந்து ஒரு சில இந்த இப்பொ சினிமா நடிகை சீத்தா இவங்கல்லா பாத்திங்கனா மாடி தோட்டம் அப்டிலா வெச்சி அதுல நெறயவே வந்து ஆவஸ் பண்றாங்க அந்த மாதிரி எதாவது நம்பலால பண்ண முடியுமா சரி அந்த மாரி கொஞ்சொ இருந்துச்சினா நம்ம மனசுக்கு ரிலாக்ஸ்ஸேஷனா இருக்கு அந்த எல்லா சேரி யோசிச்சுதா சேரி அந்த மாரி ஏதாவது வெதைகள் நாட் டு வெதைகள் ஏதாவது கெடைக்குமா உங்க ஏரியா சைடு
ஆஹ் அதெல்லா கெடைக்கொ சிச் இந்த இருக்கு கண்டிப்பா அந்த விதை இதெல்லா போ அருங்காட்சிய அது மாரி போடுவாங்கல்ல
ம்
இருக்குற ஏரியா பாண்டி இங்கலா வந்து அந்த மெரி நடக்கு பொட்டானிக்கல் கார்டன்ல வருஷோ வருஷோ மழ காட்சி நடக்கு அப்போ வந்து நெறைய வெத இருக்கு நாட்டு வெத எல்லாமே எல்லா வெதையு அங்க கெடைக்கு ஒரு பாக்கெட் பத்து ரூபா ஒரு இருவது இவ்ளோதா இருக்கொ
ஆமா நா கூட கேள்விப்பட்ருக்கே இந்த விதை திருவிழா அப்டில்லா நெறைய வெக்குறாங்க இப்ப பாரம்பரிய விதைகள்லா வந் து இப்ப மறுபடியு மீட்டு எடுத்துட்டு வரணு அப்டின்றதுக்காக நெறையவே அதெல்லா வந்து ஆ கண்டுபுடிச்சி இப்போ அரிசிகளே பாத்தி ங்னா நறைய ரக ங்கள் வந்து அழிஞ்சி போன ரகத் த வந்து மீட்டு எடுத் து நம்மளுக் வந்து மறுப்டியு திரும்ப குடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு இந்த கருப்பு கவுனி மாப்ள சம்பா இதெல்லா நம்ப்ளுக் முன்னாடி இதெல்லா அரிசி இருக்கா அப்டின்னே தெரியாம இருந்த ஒரு காலத் கட்டத்துல இருந்தோ ஆனா இப் இப்போ அந்த அரிசி வகைகள்லாம் பாத்தீங்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிது என்னமோ குள்ளக்காருன்றாங்க மாப்புள சம்பான்றாங்க ஆ கருங்குருவன்றாங்க என்னென்னமோ ஆ சிவப்பு சம்பான்றாங் கருப்பு சம்பான்றாங்க இந்த மாரி அரிசிலா சாப்ட்டோம்னா ஒடம்புக்கு நல்லதுன்ட்டு மக்களு வந்து இந்த மாதிரி இயற்கை வழியில பாரம்பரிய நெல் ரகங்களோ இல்ல பாரம்பரிய விதைகளோ இந்த வெண்டக்கால கூட பாத்தீங்னா செகப் பு வண்டக்கா அ மூக்குத்தி அவரை அந்த மாதிரி சில வகையான அந்த காய்கறி எல்லா வந்து நறைய இந்த திருவிழாக்கள்ல போடுவாங்க இந்த விதை திருவிழால அப்டின் றா மாரி சொல்லுவாங்க அதெல்லா நா கேள்வி பர்றுக்கம்
ஆனா நாங்க கிராமோ விவசாயொந்தா ஹிந்துலி நெல்லோட பேர்லா எந்த எலவு தெரியாது எனக்கு இன்னொப்புதா அந்த கேர்லா கேள்விப்பட்ற நாங்க வெறு இந்த அறுவத்தி நாலு பொன்னி இதத்தா போடுவோ
ஓ அப்டியா நாங்க இத்தினிக்கு நகர்ப்புறத்துல இருக் கோ எங்களுக்கே தெரியுது நீங்க அதுல இன்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணல போலருக்கு
இல்ல ஆஹ் நறைய நெல் ரகொ இருக்கு சிஸ் அது எல்லா நேமு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லா பொண்ணி அறுவத்து நாலு அப்பறோ இன்னு ஏதோ சொல்வாங்க அரிசி நேம் மறந்துச்சி இப்ப நா வந்து பாண்டிஷிட்னு ஐயாரெட்டு நறைய இருக்கு சிஸ் ஆனா உங்குக் தெரிஞ்ச அளவுக் எனக்கு தெரியாது
து பேர்லா தெரியுது ஆனா அது நம்ப்ளால ஞாபகொ வச்சுக்க முடில இப்பதா நறைய வந்து நம்ப இணையதளத்துலே நம் நறைய எந்த மாதிரியான அரிசி சாப்டா நம்ப்ளுக்கு எந்த மாதிரியான ஆஹ் உடல் பலொ வரு அப்டின்றது தெரியுல்ல இப்போ ஆ பூங்கார அரிசி சின்றாங்க அது வந்து மாசமா இருக்கறவங்க கொழந்த பெ பேர் அடஞ்சவங்க அவுங்க சாப்ட்டா அந்த கர்பப்பைக்கு பலன் அப்டின்ற மாதிரில்லா சொல்றாங்க அந்த மாதிரில்லா நம்போ தேடி கண்டுபுடிச்சி சாப்டும்பொழுது நமக்கு வந்து அதோ த ஆ பலன வந்து முழுசா அனுபவிக்கிற மாரி இருக்கு ஆ அதனால வந்து இனிமேல் கொஞ்சொ அத பத்தியு தெரிஞ்சி அந்த மாரி ஏதாவ்து ட்ரை பண்ணி பா ருங்க ஒரு மாற்றமா இருக்கட்டு இ ப்போ ரேட்டு அதுலேல்லா நல்லா ஆ பலன் இருக்கு அப்டின்றாங்க இ ப்போ வெலையு நல்லா போது அப்டின்ற மாரி கேள்விப்பட்றோ அந்த மாரி ஒரு முற நீங்களு ட்ரை பண்ணிப் பாருங்களே
ஆ ஓகே சிஸ் ட்ரை பண்றோ கண்டிப்பா உங்களுக்காகவே ட்ரை பண்றோங்க ஆனா வந்து எங்க அப்பாதா விவசாய பண்றாரு நா வந்து இப்ப எனக்கு கொழந்த ஒரு ஒரு வயசுதா ஆகுது அதுக்குப்புற அங்க போனோ தா
செரி செரி அப்புற வேற காய்கறிகள் எதுவு போடுறது இல்லையா நீங்க
ஆ மிளகா போடுவோ சிஸ் மொளகா பச்ச மொளகா வேதைய போட்டு அத மொலய வச்சு தனி செடி எடுத்து தனித்தனியா நட்டு அது ம் ஸ்டாடிங்குல போடுவாங்க அப்ற தா தீனி போடுவாங்க அப்டிடே
இப்போ நா புதுசா ஒரு ரகம் மொளகா அது பழசுதா இருந்தாலு வந்து கொஞ்ச நாள் அதுக்கு அடிமயா ஆயிட்டு இருக்க புல்லட் மொளகான் சொல்லிட் டே இந்த ஆந்திரா சைடுல இருந்து வந்த மொளகா நம்ம வீட்டு பக்கத்துல ஹோல்சேல் கடைல கெடைக்குது அத வந்து மத்த மொளகா கூட இத அரைக்கும் பொழுது கார கரெக்டா இருக்க அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கூடுதலா கேடைக்கற மாரி இருக்கா அதனால ஒரு கிலோ குண்டு மிளக போட்டோம்னா அந்த புல்லட் மொளகா ஒரு ஹாஃப் கேஜி போட்டு நம்ம அரைக்க பொழுது நம்ளுக்கு அந்த ஆண்டு வருது வருஷ இப்போ ரண்டு மாசத்துக்கு வர வேண் மேளகாத்தூள் வந்து கிட்டதட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு மாச வரு
செரி அது எப்டி இருக்கு நீட் தா இருக்குமா
நீட்டா இருக்காது இப்ப நீங்க நாட்டு மொளகா பாத்துருப்பீங்கல்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தா இருக்கு ஆனா அது வந்து கொஞ்சம் காரோ அதிகமா இருக்கும் நம்ம நாட்
செரி ஆமா ச செரி ஓகே சிஸ் நமக்கான டைம் முடிஞ்சசு உங்ககிட்ட பேசது ரொம்ப சந்தோசோ செரி நா கட் பண்ணிர